ஹலோ ஆ சொல்றா என்னா யார் ஃபோன் பண்ணா ம்
அதா அந்த ஆட்ருக்கு போலனா வேற அந்த சிக்ஸ் த்ரீன்ற நம்பர் குடுத்திருக்க ஆட்ருல்ல
என்னாச்சு நாம்ப ஃபோன் வர்ல உனக்கு
அதா இது பேசிட்ருக்கும்போது வராதில்ல
ஆமா
ஆ வரவேல்ல போல
ஆ
இப்ப அதுவா என்னான்னு தெரில இப்ப என்னா பண்றது
சரியாயிடு இன்னொருவாட்டி பண்னுவாட்டோ என்ன அ வுடு
இன்னொருவாட்டி என்னாத்த பண்ண போற
அவன் பண்ணுவான்டா இன்னொரு வாட்டிய
பண்ணுவாங்கன்ற
ஆமா
ஃப்ளிப்கார்ட்லதான் போட்டன்
அய்யோ அவுனுங்க சரி விடு ம்
என் மனச தேத்தர்துக்கு எதுவு இப்ப நீ சொல்ல மாட்டதான
புரில மனசு கஷ்டப்படற மாரி அஹண்டா நா சொன்னானுனா மனசு கஷ்டப்படறா மாரி சொல்ட்ருவ அப்றோ எதுக்கு நீங்க வேற ஃபீல் பண்ணுவீங்க
தெரியு நீ அத சொல்ல மாட்டன்னு
அப்டில்லா இல்ல என்ன இந்தாலு வந்து நல்லதுக்கே ஓகேவா டேய் பெரியவங்கல்லா சொல்லியிருக்காங்கடா அப்பதா இப்ப எதாச்சு ஒன்னு நடந்துச்சுன்னா வெச்சிக்யே அது நம்ம கெ ட்டதுன்னு எடுத்துக்கூடாதா எது நடந்ததோ அது நல்லதுக்கேன்னு நெனச்சுக்கணுமா ம் சாப்பாட்ல பல்லி விழுந்தா நம்ம எத்து வெச்சின்னு சாப்டக்கூடாது புரி தா அந்த மாரி
நா எல்லா சாப்டுவ
ம் உ பல்லி பல்லி அது ஓகே அது எப்புட்ரா சாப்பிட தோணுது அது பல்லி ஒரு மாரி இதுவா இருக்காது ஃபுட் பாய்சன் ஆயிடுண்டா அப்டியே சாப்டா அப்புறோ வந்து வயித்தால போவோ ஹாஸ்பிட்டல் போனோ
சாயிட்டப் போயிலாம்
அப்டி இல்லடா வயத்தால போவோம் ஹாஸ்பிட்டல் போணும் போய் செக் பண்ணும் வயிறு வலிக்கும் அப்புறம் சில டிசீஸ்
பரவாயில்ல எங்ளுக்குக்கெல்லா அது ப்ரச்சன இல்ல உங்ளுக்கு என்னா ப்ரச்சனயா இல்ல
ஹியூமன்ஸ்கு ல்லா வந்து இந்த மாரி ப் ப்ரச்சன ல்லாம் வருமா ஹியூமன்ஸ் தாண்டினா எப் ப்டி நீங்க எப்டி யூமன் தானே
ஓகே ஷெட்டாப்
ம் அதா சொன்னேன் பல்லி உள்ளுந்தாலான் சாப்பிட கூடாதுனு அவற செவ்வாக்கெழமெ வருட்டுன் அந்த டேபிள் ஒரே ஒரு ரெண்டு பேரு வருவாங்களாம்
ஆன்
அத அத எறக்கியாந்து உள்ள வக்கிற வரி கோ நமம்ப எங்க சொல்றோமோ அங்க வச்சுட்டு போவாங்களான் அத ஹேண்டல் பண்ற துக்கு ரெண்டு பேராம் ம் ம் பாத்யா பெரிய ஆளுங்களா இருந்தா இப்பதான் ரெஸ்பெக்ட் நல்லவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுப்பாங்கடா ம் ம் உ உ ம் திங்கக்கெழமல காலேஜு ஏ அந்த நாத்துக்கெழம மட்டு லீவ் விட்றாங்க ம் திங்க்கெழம அது அப்டியே வச்சிடலான்லே ம் ஹலோ ஏ கேக்தா ஹலோ ஹலோ ஹலோவ் ம் பேசினேக்குற ம்